ஆ சொல்லுடி
கேக்குதா டி அந்த காலேஜ்ல அட்மிஷன் போடுறக் போறேன் சொன்னியே போட்டாச்சா
இல்லடி எங்க வீட்ல வேணான் சொல்றாங்கடி
ஏன்டி என்னாச்சு
ஆமா அந்த காலேஜ்க்கு வந்துட்டு எதுமே வராது இந் மாரி வேலைக்கெல்லா அ நீ போகாத அப்படின் சொல்றாங்க
ஆனா நீ கேட்டது உனக்கேத்த இதெல்லா அங்கதானே இருக்கு
அங்கதா இருக்கு ஆனா வீட்ல சேரின் சொல்ணுன்ல அப்பற எப்படி கட்றது காசு எல்லா காலேஜ்க்கு
பீஸ்சு ஜாஸ்தின் சொல்றாங்க
ஆமா அதா ஆம் ஆமா நீ என்ன பண்ற
நானு காலேஜ் தேடிட் தா இருக்கே எந்த காலேஜ்ல போற்றதுன் தெரில்ல
சேரி சேரி
ஏ பேசிட்ருக்கற
பாரு நல்ல காலேஜா தேடிப் பாரு
அதா நானும் பாக்கலான் தா இருக்கே
ம் ம்
ஆனா என்ன எடுக்குறது எந்த காலேஜ் போறதுன் தா தெரில்ல ஆனா யாரு கேட்டாலு வேல வராது
ஆமா இப்பெல்லா அப்படித்தானா
ஆனா எதோ கம்மி ஃபீஸ்க்கு கெடைக்குதோ அங்க சேர்லான் தா பாத்துட்டு இருக்கே
ஆ ஈச்சனாரி கிட்ட ஒரு காலேஜ் இருக்குல்ல அங்க நெறைய இதெல்லா வரும்மாமா வேலைக்கி
அங்க என்னக்குமே நீ சேந்தரவே சேந்துராதே
சேரி சேரி எங்க வீட்ல அங்க தா சேர சொல்றாங்க
எங்க வீட்ல ரெண்டு புள்ளைங்க அங்கதா படிச்சாங்க ஒண்ணுமே எதுமே வர்ல வேலையு வர்ல எதுமே வர்ல படிச்சு முடிச்சு மூணு மாசத்து கிட்ட ஆயிர்ச்சு இன்னு ஒரு வேலைக்கும் போகலே ஆமா அதனால அங்க வேணா
கஷ்டந்தா அப்ப எல்லாரு கேப்பாங்கல்ல வேலைக்
அதா வீட்டுக் போற வரவங்கல்லா கேப்பாங்க எங்க பெரியம்மா கூட கேக்குறாங்க வந்து வந்து
ம்ஹு சேரி சேரி
ஏம் பாப்பா வேலக்கி எதுவ் போறதில்லையா
ம்ம்
ஒரொர் டைம் வரும்போது கேக்றாங்ளா
அதுதா கஷ்டந்தா அந்த புள்ளைங்க என்ன பண்ணு பாவோ
அதுதா அதுதா அதுவு அந்த புள்ளையே மொதல்ல ஒரு மாரிதா இருப்பா
ஓ அப்படியா சேரி சேரி சேரி நீ இங்க பாக்லால்ல இங்க கோவைப் புதூர்ல ஒரு காலேஜ் இருக்கில்ல
அங்க ஏ நீங்க அங்க தா ஒரு பொண்ணு படிச்சா
ஓ
எல்லா வேலல்லா வந்திருக்குதாட்ருக்குது நாங்களு நெனச்சோ சேரி நல்ல காலேஜ் தானாட்ருக்குது அப்பிடின்னு நேர்ல போய் பாத்தா காலேஜ் இருக்றது வெறு ஒரே ஒரு கட்டடமாட்டொ ஒரே ஒரு பில்டிங் தா ருக்
பில்டிங் வச்சு என்ன பண்றது
சுத்தமாவே சேரி நெறைய வேலைகள்ல்லா வந்துருக்கு அப்பிடின் பாத்தாலுமே எல்லாமே சும்மா சாதா மளிக கடைக மாரி போனா கெடைக்குங்ற
சேரி சேரி அப்ப இங்கருக்குறது
எப்படி வந்து நம்ம காலேஜ் குள்ள மூலமா சேந்தாலு சரி வெளியே போய் அந்த இது கேட்டாலு சரி எல்லா எடத்துலயுமே கெடைக்கு அப்படிங்கிற மாரிதா இது பண்ணிட்ருக்காங்க எதுவுமே பெரிய பெரிய படிச்சதுக்கான வேல அப்படிங்கிறது எதுவுமே அவங்க இது பண்ல
ஓ சேரி சேரி இங்க மலமச்ச ம்பட்டில ஒண்ணு இருக்குல்ல அங்க பாத்துருக்கலால்ல
யோநீங்க ஏ கேக்குறீங்க சுத்தி சுத்தி இந்த மாரி காலேஜ் கேக்குறீங்க எதா நல்ல காலேஜ்ல சேத்லாம்ல
நல்ல காலேஜ் இதெல்லா தா எனக்கு சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சவங்களு படிக்கிறாங்க வேற நல்ல காலேஜ்ன்னா என்ன காலப்பட்டியில ஒரு காலேஜ் இருக்குல்ல அது
அதெல்லா வேணாங்க அந்த அங்கதா ஒரு புள்ள படிச்சா
ம்
சரி நல்லாத தா வருன்னு பாத்தா எதுவு இல்ல அந்த புள்ளக்கி முதலயே ஒரு மாரிதா இருந்தாலு வீட்ல கல்யாண பேச்சல்லா பேசிட்டாங்க போல
அப்படியா
அது என்னன் தெரியல அந்த புள்ளையும் படிச்சு ஒன்னு இல்லேங்க வேலையெல்லா ஒன்னு இல்லையாட்ருக்கு எங்கேயுமே வேல இல்ல நம்ம பண்றது நம்மளோட தெறமையிலதா இருக்குது வேல கெடைக்கிறது கெடைக்காதது நம்ம காலேஜ்களுக்கு அத்தன பீஸ் கட்டுறதுலல்லா எதுவு இல்ல
சேரி சேரி
நம்மளா ஏதாவது ஏதாவது கத்துக்கிட்டு ஏதோ ஒண்ணு இது சொன்னாதா இதாகு
ம்ம்
அப்ற சாப்பிட்டாச்சா நீங்க
சாப்ட சாப்ட நீ
ஆ சாப்ட்டே
ம் என்ன சாப்ட்ட
நா பனியார சாப்ட்டே நீங்க
நா வந்துட்டு சாப்பாடுதா சாப்ட்டே
அப்றோ அம்மா அப்பா தங்கச்சில்லா நல்லா இருக்காங்ளா
எல்லாரு நல்லா இருக்காங்க
சேர்
எங்க அப்பாதா வந்துட்டு இங்க போயிட்டாரு துபாய் போயிட்டாரு
ஓ அப்படியா
ஆமா ஆமா அவரு வருஷத்துக்கு ஒருக்காதா வருவாரு எங்க அப்பா பாக்காம கொஞ்ச கஷ்டமாதா இருக்கு
எ நம்மளுக்கா தெரியணு ஒரு ஒரு இதா பேசறமா என்ன எப்டிங்கறது
ரொம்ப கஷ்டமாதா இருக்கு எங்க அம்மாவு டெய்லியு அழுகவல்லா செய்யறாங்க
அதுதா அதா வருவாருன்ட்டு அழுகுறாங்களா இல்ல போயிட்டாருன்ட்டு அழுகுறாங்களா
இல்லல்ல போயிட்டாரு டெய்லி பாக்க முடியல பேச முடியல
ஓ செரி செரி செரி செரி
ஆனாலு கஷ்டந்தா இனி வேலைக்கு போயி காலேஜ் எல்லா இது பண்ணி எல்லாமே கஷ்டந்தா
ஆமா சேரி சேரி இங்க பக்கத்து வீட்லிங்க
அ
அவுங்களோட ஹஸ்பண்ட் இருப்பாங்கில்லிங்
ஆமா
அவுங்வோட அண்ணா பக்கத்து வீட்ல இருக்காங்க அவுங்க வந்துட்டு இந்த மாரி எதோ குடிச்சிட்டு சண்ட போட்டுட்ருப்பாரு இவுங் கூட ரோட்ல
ஓ செரி செரி உங்க அப்பா போய் பாக்கறக் போய்ருக்காரா
இல்ல இல்ல நா இங்க மேல நிண்டு பச பேசறனால எனக்கு தெரியிது
ஓ செரி செரி செரி
ம் அத் தா கொஞ்ச சத்தங் கேக்குது
ஓ செரி செரி நானே வந்து பேசாம சமூக அறிவியல் அந்த மாரிதா படிக்கலான்ட்டு இருக்கே
ம் சேர் சேர் படி படி ஃபஸ்ட்டே வந்து இந்த மாரி நெறைய பேர்த்க் கு இந்த மாரிலா பண்ணுவிலுதவிய எல்லா பண்ணுவில்ல இல்லாதவங்க யாராச்சு கேட்டு எடுத்து குடுத்தறது ஆனா லை
அது வந்து அது வேற சமூக அறிவியல்ங்க றது வந்து இது ஒரு பாடம் மாத்ரி அதுக்கு இதுக்கு கூட வித்தயாஸ் தெரியாம பேஸ்னா என்ன பண்றதுந்தா தெரியில
கிலில்ல அப்ப அதுனால தான உன்ட்ட கேக்கறே
சேர் சேரி
ம் ம் செரியான சண்ட
சண்ட போடட்டு அது நம்பளுக் எதுவு ப்ரெச்சன இல்ல நம்ம பேசுற்த மட்டு பேசலா தேவ இல்லாமல எதுவு பேச வேண்டா
அதுதா அதுதா
அப்பற அவுங்க வீட்டு ஒரு மாங்கா மர இருந்துச்சுன் சொல்லிருந்திலே
ஆமா ஆமா இருக்குது இருக்குது
அதுல எதோ ஒரு சண்டயாச்சுன் சொன்ல என்ன ஆச்சு
அது வந்துட்டு அவங்க ஆ அய்யிய்யோ சொல்லு
என்ன ஆச்சு
இல்ல அந்த தாத்தாவ வந்துட்டு அவங்க மருமக வந்துட்டு கீழ புடிச்சு இழு த்து கீழ தள்ளி உட்டுட்டாங்க
ந இப்ப அதெல்லா கேக்கல அந்த மாங்கா மரத்தோடது என்ன ஆச்சுந்தா கேட்டே
மாங்கா மரத்தோடதா மாங்கா மரத்தோடது வந்துட்டு நாங்க வந்து என்ன பண்ணோ ஒரு மாம்பழ எடுத்தோ அதுலெந்து அது கீழ வேஸ்ட்டா போறதுதா அதுக்கு வந்துட் டு நீங்க உங்க வீட்டு எடத்துல இருக்கிறத மாங்கா எடுத்து சாப்புடுங்க அப்படி இப்படின் தேவயில்லாம் பண்ணிட்டாங்க
ஓ
ம் அதுதா அதனால நாங்களு விட்டுட்டோ செரி எதுக்கு அப்டினு
அப்படி எதுக் எடுக்கணு அவ்ங்குள்த
ஒரு நாளைக்கு ஒரு பத்து மாம்பழோ கீழெல்லா விழுந்து தேவில்லாம் போகுது ஆனாலு அ
உங்கப்பா இனி எப்ப வருவாரு ஊருக்கு
வருவாரு இந்த மாச கடசில வரேன சொல்லிர்க்காரு ஒரு நிம்ஷோ ஆ சொல்லு
அ
ம் ம் இல்ல இல்ல எங்க அப்பா வந்து என்னை கூப்ட்ட மாரியே இருந்ச்சு துபாய்ல இருந்தாலு என்னை கூப்பட்ற மாரியே சவுண்டு கேட்டுட்டே இருக்கு
அது கவலதா அப்பா இல்லங்கறது
அதுதா நேத்தெல்லா ரொம்ப அழுக வந்துருச்சு
அதான் நான் நாளைக்கு வேனா நான் நேர்ல வந்து உனக்கு பாடம் புகுத்துறேன் உனக்கு என்ன அப்டிங்கறத வந்து நான் சொல்றன் எப்பயுமே சங்கட படக் கூடாது இல்ல
அதுதான் சேரி ம்
உங்க அப்பா எங்கலல்லா ஞாபகம் வச்சிருப்பாரா இன்னு
நல்லா வெச்சிருப்பாரு வெச்சிருப்பாரு உங்க அப்பா வர்ட்டு சொல்றன் நீங்க வாங்க வீட்டுக்கு
ஆ சேரி சேரி சேரி இப்ப எங்க இருக்கிங்க வீடு அதேதான்
இல்ல நாங்க மாறிட்டோம்
ஓ சேரி சேரி பக்கத்துலயே மாறிட்டேன் சொல்லிருந்தீங்க
ஆமா ஆமா
சேரி சேரி சேரி
ம் இப்ப கூடி தங்கச்சி பங்க்ஷன்க்லா கூப்ட்டேன் நீங்க தான் வர்ல
சேரி சேரி அதுல என்ன இருக்கு இன்னொர் நாள் வந்துட்டா போச்சு
ம் சேரி சேரி ஒரு நாள் கண்டிப்பா வாங்க வீட்ல எல்லாத்தையு கூப்டுகிட்டு
ஆ சேரி சேரி அப்பறோம் அப்பறோம் இவ்ளோ டைம் ஆச் இன்னு நீங்க் தூங்கலியா
இல்ல தூக்கோ வர்ல அப்பா இருந்தா மெரட்டி தூங்குங்கன் சொல்லுவாரு யாரு இல்லாதனால அந்த இதெல்லா இல்ல
சேரி நீங்க என்னன் பாத்துட்டு கூப்புடுங்க நா வெக்கறன்
ஆ சேரி